கீங்க
எப்டி இருக்கீங்க சஸ்
நல்லாருக்கே சிஸ் நீங்க
நல்லாருக்கே
ஆ அப்புற சொல்லுங்க நா இன்னைக்கி ஷாப்பிங் போயிருந்த
ஓகே
அத பத்தி பேசலானு நெனைச்சே
அப்டிங்களா ஆன்லைன் ஷாப்பிங் புடிக்குமா ஆஃப்லைன் ஷாப்பிங் புடிக்குமா உங்களுக்கு
பொதுவாவே ஆஃப்லைன் ஷாப்பிங் தா புடிக்கும் பட் ஏதாது தேவை இருக்கு ரொம்ப அர்ஜென்ட்னா மட்டு ஆன்லைன் ஷாப்பிங் யூஸ் பண்ணுவே
அப்டிங்களா நாலா மோஸ்ட்லி ஆஃப்லைன் ஷாப்பிங் தா சிஸ்டர் எனக்கு ஆன்லைன்லேயேதா எல்லாமே வாங்குவ நேர்ல போயில்லா வாங்குற மாதிரி இப்போ இல்ல சிஸ்டர்
ஓ செரி செரி ஆனா ஆன்லைன் ஷாப்பிங் வந்து ஆ எல்லாமே வந்து கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல உங்களுக்கு எப்பிடி உங்களுக்கு வர எல்லாமே கரெக்டா வருமா
எல்லாமே கரெக்டா வரும் அப்பிடின்லா இல்ல ஒன்னு ரெண்டு தப்பாவு வரு அத நா வந்து அட்ஜஸ் பண்ணிப்ப வேற என்ன பண்றது அதனால ஊ ரிட்டன் போட்டோ அப்டின்னா ரிட்டன் ஆயிடுது அதனால ஒன்னு தெரியல சிஸ் இது வரியுமே எனக்கு ஒன்னு தெரிஞ்சது இல்ல எனக்கு அப்டியே போயிக்கிட்டே இருக்கு நீங்க எதாவது ஆன்லைன்ல போட்ருக்கீங்களா
ம் நா நெறைய ஆன்லைன்ல போட்ருக்கேன் பட் என்ன பிரச்சனன்னா இந்த டிரெஸ்ஸு அந்த மாரி போடும் போது சம்டைம்ஸ் ஃபிட்டிங்லாம் கரக்டா வராது இல்ல நம்ம எதிர்பார்த்த குவாலிட்டி கெடைக்காது அந்த மாதிரி சில டிசப்பாயிண்மென்ட் எனக்கு நடக்கும் அதனால பெரும்பாலு நான் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்து தவிர்த்துட்டேன் இப்போ கொஞ்ச நாளா
கொஞ்ச நாளா நானு மேரேஜ்கப்புறமா நா அப்டியே ஆஃப் ஆன்லைன்லயே வாங்க ஆரம்பிச்சுட்ட கொழந்த பொறந்ததுக்கு அப்புறமா போகுது ருக்கே முடியல ஆனா அப்பா அம்மா கூட எல்லா இருக்கம் போது கடைக்குதா எல்லாத்துக்கு கடைக்குதா என்ன கூட்டிட் போவா அப்போல்லா ஜாலியா இருக்கும் அம்மா அப்பா கூட போம்போது நம்ம சம்பாதிக்கும்போது கஷ்டமாக இருக்கு ஒர் ரூபா செலவு பண்ணுனா கூட அதனால ஆனா இப் போ கூட அம்மா அப்பா கூட போணு அப்டின்னா ஜாலியா வா போலா எங்கெல்லா வர்ணுன்னு நெனைக்கிறேனோ இங்கலாம் போய் எல்லாமே வாங்வே ஆனா நான் அப்படின்னு சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறோ நாலா வர்ல மா நீ வாங்கி தரியா நா வரே அப்படின்ற ஒரு மனநலம் ஆய்டுச்சு
உம் ஆனா எனக் என்னன்னா ஆன்லைன் ஷாப் பிங்ல வந்து அவ் ஆஃப் லைன் ஷாப்பிங்க வுட ரேட்டு கொஞ்சக் கம்மியா இருக்ற மாதிரி ஃபீலாகு உங்கள்க்கு அப்பில்லா இருக்கா
எனக்கு அப்படி தா நாலா மோஸ்லி என் கொழந்த பொறந்ததுக்கப்றமா அவ்னு எல்லா பொருளுமே நா ஆன்லைன் தா வாங்குவே அது என் எல்லாமே நா நேர்ல போய் பாக்குறத விட ஆன்லைன் எனக்கு ரொம்ப வர்த்தா இருக்கு நம்ம ஒரூபா செலவ் பண்றோ அதையே நம்ம போய் அவ்ளோ காஸ் குடுத்து நேர்ல வாங்க்ணு ஆன்லைன்ல தா கம்மியா கிடைக்குதே ஃபஸ்ட்டு ந எடுத் த்தவுட்னே எந்த ஒரு பொருள் வாங்குனாலு ஆன்லைன்ல பாப்பே ஆ ஓகேவாருக்கே நம்ம தா ரிவ்யூஸ் பாத்துதான நறையா வாங்குறோ எல்லாமே ரிவ்யூ பாத்து நல்லாருக்கு அப்படின்னா நாப் ப்டே ஆடர் போட்ருவே அது என்னவா இருந்தாலு சரி இன்ன வரையு அப்படித்தா போய்கிட்ருக்கு
ஒரு அவ் முப் ஆன்லைன் வந்து உங்குள்க்கு வந்து ஹ ஆஆ வ ட்டிராவல் எக்ஸ்பென்சஸ் அது எல்லாமே வந்து கொஞ்சோ கொறையு இப்ப நீங்க நேர்ல போய் பாத்து வாங்குறீங் அப்டின்னா அதுக்கு போக்குவரத்து செலவுன்னு ஒண்ணு இருக்கு நம்ம போனா சும்மா இருக்க மாட்டோ இப்ப ட்ரெஸ் எடுக்க போனா தீவாவளிக்கு ட்ரஸ் எடுக்க போறோனே வைங்களே ட்ரெஸ் எடுக்க போனா ட்ரெஸ்ஸ மட்டு வாங்கிட்டு வருவுமா கடையாது சாப்புட்ணு அங்க வந்து ஸ்நாக்ஸ் வாங்குவோ அப்பறோ அதோட சேந்து வேற எதையாது பாப்போ ஆன்லைன்ல நம்ம பாத்தோனா என்ன வாங்குறோமோ அது நம்ம கிட் ட பட்ஜெட்டு குள்ள தா இருக்கு நம்ம இதுதா வாங்கணுன் சொல்ட்டு ரெஸ்ட்ரிக்டடா என்ன தேவையோ அத மட்டு வாங்குவோ ஆஃப்லைன்ல அப்டி கடையாதுப் பக்கத்து கடைய்ல யே என வேற் எதாவு அட்ராக்டிவா இருந்தா அதையு சேத்து வாங்குறது இந்த மாதிரி செலவினங்கள்லா வர் கரக்டு தா
அதென்னோ உண்மதா நம்ம நைட்டு பன்னெண்டு மணிக்கு முல்ச்சா கூட ஆனேம் அமேசான் போ ஃபிலிப் காட் போ அப்டின்னா மாசு நமல்க் தோணுதே தவர நேரா கடைக்கி போனோ ஒரு பத்து மணிக்கு மேல போனா எப்ப பாம் நீ போவ நா கடைய மூடுவே அப்டிங்குற மாரி தா நறையா பேர் இந்த பண்டிக நேரத்துலலா போய் பாருங்களே அவ்ளோ கூட்டமா இருக்கூ நம்ளால நிக்க கூட முடியாது எல்லா பண்டிக நேரத்துலயு அப்படிதா இருக்கு ஒரு பத்து பணி பதினொரு மணி ஆனாலே கடைய மூடிருவாங்க ஆனா இதுலலா நம்மள கேக்குறத்துக் காலே இல்லே நீ எப்ப வேணா வா எப்ப வேணா பாரு எப்ப வேணா ஆட்ரு போடு ஆட்ரு பண்ணா ரெண்டு நாள்ள நம்ம வீடு தேடி வந்துடுது நம்ம போனு நி க்கினு சுத்துணு வெயில்ல அலையணு அப்டின்ற ஒரு அவசியமே இல்ல ஆன்லைன் வந்ததுக்கப்றோ எல்லாமே சுலபமா போச்சி எத்திக்குமே நமக் கு கஷ்டமே இல்லாத வழ்க்யா வந்துட்ச்சி
உண்ம உண்ம அது போக பாத்தீங்னா இப்போ வந்து ஆன்லைன்ல வந்து இந்த பாஸ் போடுவாங்க பிக் பில்லியன் டேஸ் இந்த மாதிரி இல்ல ரம்ஜான் ஆஃபர்த் க்றிஸ்மஸ் ஆஃபர் இந்த மாரி நறையா போடும்போது நமக்கு வந்து சவன்டி பர்சன்டேஜ் எய்ட்டி பர்சன்டேஜ்ஜுல்லா வந்து ஆஃபர் போடுவாங்க அந்த சமயலா பாத்தீங்னா நமக்கு ரொம்ப க காசு ரொம்ப மலிவ் வா நம்ம பொருள் வாங்கலா அதே மாதிரி சில வீட்டுக் தேவையான எக்ஸசரிஸ்லா நேர்ல கெடைக்கவே மாட்டேக்குது உதார்ணத்துக் பாத்தீங்னா இந்த ஸ் ஸ்வின் மாப்ன்னு சொல்லுவாங்கல்ல அதாவது நம்ம வீட தொடச்சிட்டு அதுவே தண்ணி புழிஞ்சிரு அந்த தண்ணிய வந்து அதுவே டிஸ்ராக்ட் பண்ணிரு அந்த மாப் பு வந்து இப்ப ரொம்ப ட்ரெண்ட்ல இருக்கு அதெல்லா நேர்ல வந்து ஒரு குறிப்பிட்ட கடையில தா வெச்சிருக்காங்க இப்போ மதுரையில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணு ரெண்டு கடையில தா இருக்கு நா தேடி போய் வாங்குனாலு காசு காசு வந்து நெறைய சொல்றாங்க
அதென்னமோ உண்மதா நா அதென்னமோ உண்மதா சிஸ் நா இப்ப வரையுமே கிச்சன்க்கு நா எப்டி சொல்றதுனா கொஞ்சோ கிச்சன் சைக்கோ அப்டின்ற மாரி இருக்கு எத பத்தாலு எனக் கிச்சன்க்கு வாங்கனு ஸ்டிக்கர் வாங்கணு பாக்ஸ் வாங்கனு ஸ்டாண்ட் வாங்கனு தண்ணிக்கு போட்றது பிர்ஜுக்கு போட்றது எல்லா ஆன்லைன்ல தா கிட்டத்தட்ட ஏ கிச்சனல நீங்க பாத்தீங்கனா எல்லாமே ஆன்லைன்ல தா வாங்கி இருப்பே ஒரு பத்துரு பத்தாயி ரூபாய்க்குள்ளே முடிஞ்சுரு அதே நா நேர்ல போய் வாங்குனே அப்டின்னா அது நெறைய தா எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு அது இல்லாம கெடைக்க மாட்டேங்குது ஆன்லைன்ல பாத்தா ஒர் ஒரு பொருளு அழகாவு இருக்கு நம்ம பட்ஜெட்க்கு தகுந்த மாத்ரியு இருக்கு நம்ம காசயு பாக்க வேண்டியதா இருக்கு ஆன்லைன்ல வந்து எல்லாத்துக்குமே நமக்கு உபயோகமா தா காட்றாங்க நம்ம இப்போ இது ஒரு அம்பது ரூபா அப்டின்னா அதுக்கு மீஷோல போய் பாத்தா இன்னு நாப்பது ரூபா தா இருக்கு ஒரு ஒரு ஆப்புக்கு ஒரு ஒரு ஆப்பு சலிச்சதில்ல அப்டின்ற மாரிதா இப் இப்போ வந்துரிச்சு எல்லா காலோ நால்லா சின்ன பிள்ளையா இருக்கும் போது இல்ல தாத்தா பாட்டி எல்லாரையு சேத்து கூட்டிட்டு போயி வாங்க கடைக்கு போலா அத வாங்கு இத வாங்கு அத பாத்தோன அப்பா எனக்கு அது வேணு அம்மா எனக்கு அது வேணு அப்டின்ற காலம் போயிட்டு இப்ப ஏ அம்மாவே என்ன சொல்றாங்க ம்மா எதோ மீஷோ இருக்காமேம்மா அத கொஞ்சோ எனக்கு எறக்கி கூடோ நா அதுலேயே வாங்கிக்கிறே பேரனுக்கு எதாவது பேத்திக்கு எதாவது அப்டின்னு சொல்ற அளவுக்கு பெரியவங்களே கவர்ந்திருச்சு இந்த தொலைபேசி
கண்டிப்பா கண்டிப்பா மா அது மறுக்கவே முடியாத உண்மதா இன்னொன்னு பாத்தீங்கனா நீங்க சொன்ன மாரி ஒரு ஆப்புக்கு ஒரு ஆப்பு சலிச்சதில்லன்ற மாதிரி இதுல ஒரே புராடெக்ட்ட வந்து ஒரே மாதிரி போட்டோ எல்லா எதுவு ஒரே மாதிரி இருக் கு பட் வந்து ஒரு ஆப்ல வந்து ஒரு பத்து ரூபா கூட இருந்தா இதுல ஒரு பத்து ரூபா கம்மியா இருக்கு சோ நம்ம தேடி பாத்து ஆ வாங்கிக்லா இன்னமு என்னன்னா ஒரு சில ஆப் வந்து நம்ம எல்லா ஆப்போட லிங்கையு போட்டுட்டோனா எதுல சீப்பா இருக்கு அப்டின்றத பாத்து அது நமக்கு இந்த ஆப் வாங்க உங்களுக்கு பாத்து அதுவே சொல்லிருது இந்த மாரி ஆப்லா வந்திருக்குனு இப்ப நா கேள்விப்பட்ட அப்போ நம்ம வேலய வந்து எவ்ளோ சுலபமாக்கிருச்சு பாத் தீங்களா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் உண்மயாலே நேரத்த மிச்சப்படுது பணத்த மிச்சப்படுத்துது அது போக இது நெறய வருமான ஈட்டுறதுக்கான வழிகளையு குடுக்குது இப்ப நெறய மீஷோ ஆப் இந்த மாரி ஆப்புக எல்லா நம்ம வந்து சப் வெண்டார் மாரி வேல பாக்கலா அதாது நம்ம வந்து கஷ்டமருக்கு அந்த செல்லருக்கு மீடியேட்ரா இருந்து நம்ம ஜஸ்ட் கமிஷன் மட்டுமே ஏர்ன் பண்ற மாரிலா நெறய ஆப்ல்லா இப்போ வந்துருச்சு சோ வந்து மொத்தத்துல நமக்கு வந்து ரொம்ப ப்ரூட்ஃபுல இருக்கு நேர த்த நல்லா மிச்ச பண்ணது என்ன
அது என்னவோ உண்மதா எவ்ளோதா நம்ம நம்ம வளர வளர இணயத்தளமு வளருது அப்டினு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நம்ம வளர வளர ஒரு ஒன்னு ஒன்னா அப்டியே வளர்ந்து ட்டே தா போது மீஷோ ப்ளிப்கார்ட் எல்லாமே டெலிவரி பண்றதுக்கு தனியா காசு தராங்க கஷ்டமர் கேர் சர்வீசுக்கு தனியா காசு தராங்க டுவெண்டி ஃபோர் பை செவன் நமக்கு கஸ்டமர் கேர் சர்வீஸ் இருக்காங்க மீஷோலியோ இருக்குட்டு ஃப்ளிப்கார்ட்லியு இருக்க ட்டோ ரிட்டன் ரிட்டன எடுத்துட்டு போறதுக்கு தனியா இருக்காங்க ஆக மொத்தோ ஒரு அது ஒரு செய்லி இருக்கு அப்டினா அந்த செய்லிக்கு வேல செய் ரத்துக்கே லட்ச பேர் இருக்காங்க அதுலயு வருமானோ வரதான செய்து மின்னலா தெருக்கு ஒருத்தங்க தா வந்துட்
இதுல இருக்குற நெகட்டிவ் என்ன ஒண்ணுன்னா நெறைய இப்போ ப்ரபலமான ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்புகள்ல வாங்கலா சந்தேக இல்லாம ஆனா இப்ப நெறைய பேர் வந்து சும்மா வெப்சைட்ஸ்லா கிரியேட் பண்ணிட்டு நீங்க வந்து க சி ஓ டி கெடையாது ஆன்லைன்ல பே பண் ணிர்னு ப்ரீ புக் பண்ணி இன்னோன்னு சொல்லிட்டு வாங்குனா ஒன்னு ஆட்ரு போட்டா வேர ஒன்னு வருது அத மாரி சில டைம்மாக்கு பட் அதர்வைஸ் நீங்க சொல்லக்கூடிய அந்த பிரபல நிறுவனங்கள் ப்ரச்சனையே கடையாது அழகா ரிட்டர்ன் எடுத்துக்குறாங்க ஆனா நம்ம தனியா இந்த
ப்ரப்பல நிறுவனங்கலே கூட
பாத்துட்டு வெப்சைட் லிங்க் அப்ளே பண்ணுங்க
அதெலா கொஞ்சோ ப்ராப்ளம் தா ஆனா மீஷோ பிளிப்கார்டே இருக்க ட்டு ஒரு சில பேர் ரிட்டன் எடுத்துக்க மாட்றாங்க நா நானே அத அனுபவிச்சிருக்கே நெகட்டிவ் எவ்ளவோ பொருள் ஆர்டர் பண்ணிருக்கே ஒரு ரெண்டு பொருள் வந்து ரிட்டனே ஆகாது நா எவ்ளோ கஸ்டம கேர் சர்வீசு கால் பண்ணி என்னென்ன பண்ணாலு செரி அவுங்க என்ன எடுத்துக்கவே மாட்டாங்க ஓர் ரெண்டு பொருள ரொம்ப டிஸபாயிண்டா ஆனா நா என்னட இது நம்ம எவ்ளோ பொருள் கிட்டத் தட்ட எவ் இன்ன வரயுமே நா வாங்கி இன்னக்கி கூட ஒரு ஒரு நாலஞ்சு பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கே எ கொழந்தைக்காக அது ஒண்ணு ஒண்ணு நம்ம பாக்குமோது ஆ செரி அப் ஒருக்க தா அப்டி தப்பு பண்ணுவாங்க இன்னொருக்கா தப்பு பண்ண மாடாங்க அப்டின் நெனைக்கிறோ ஆனா ஒரு ஒருக்கா அவுங்க தப்பு பண்ணிக்கிடே தா இருக்காங்க நம்ம ஒன்னு ஆடர் பண்னோ ஏ எனக்கு எ கொழந்தைக்கு வைப்ஸ் ஆடர் பண்ண அப்போ தேங்கா மட்ட வந்துச்சு எனக்கு என்ன ஒரு நம்பிக்க தகமான விஷ்யோ பாருங்களே நம்ம நம்மளால நம்ம காசு குடுத்து அது அவ ரிட்டனே எடுத்துக்கல இல்ல நீங்க பொய் சொல்றீங்க அப்டின்னு சொல்லி சொல்றாங்க அ நம்பவே மாட்டுறாங்க அந்த நா கஸ்டமர் கேர் சர்வீஸ்க்கு கால் பண்ணா இல்ல அது வந்து நாங்க கரெக்டா தா பொருள் குடுத்துருக்கோ அப்டி சொல்றாங்க அந்த தேங்கா மட்ட எப்டி பாருங்க நம்பளால ஏத்துக்க முடியுமா ஒ ஒரு ஒரு நன்ம இருந்தாலு ஒரு ஒரு தீம இருக்கதா செய்து அதுதா நன்மை எவ்ளோ இருக்கோ அவ்ளோக் அவ்ளோ அதுல தீமயு இருந்துட்டே தா இருக்கு நன்மனு நென ச்சா நன்ம தீமன்னு நெனச்சா தீம அப்டின்ற மாரி போயிர வேண்டியத நம்ம தா எல்லாத்தயு ஏத்துக்ற மாரி தா இருக்கு
ம்